வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நா கேக்குதுங்களா தெளிவா
எனக்கு கேக்குது தோழி ஒரு சிறு சந்தேகம் எனக்கு
சொல்லுங்க
இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அலுவலக பணி குடுத்ததா என்கிட்ட போன தடவ சொல்லியிருந்தீங்க
அதுல உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்ம் குடுத்துருப்பாங்கல்ல அது வந்து நீங்க நிறைவு செஞ்சீங்களா
ஆ அது குடுத்தாச்சுங்க தோழி நிறைவு பண்ணிட்டேங்க
ஆ செரிங்க தோழி செரி
கண்டிப்பா ஆ சொல்லுங்க தோழி பழைய இதுல வந்து நம்ப தொடர்பு கொள்ளும் போது பேசிக் கொண்டிருந்தோம் தலைப்பு அப்படியே நம்ப தொடருவோம் தோழி
ஆ நிச்சயமா தோழி அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகன வந்து நா சி பி எஸ் சி பள்ளியில இருந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சிறிது காலம் கஷ்டப்பட்டாலு அதுக்கப்பறோ தன்னுடைய நண்பனோடு சேர்ந்து அவனுடைய ஓவிய கலை வந்து சும்மா கிருக்கல் இதுல தா ஆரம்பிச்சுது சும்மா பேப்பர் எடுத்து அ எதோ ஒண்ணு வரஞ்சி கிரிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பா செரி எதோ சிறு சிறு பிள்ளை அவ எதோ வரஞ்சிட்ருக்கா அப்டின்னு சொல்லீட்டு நாங்களு வந்து அ அவன வந்து ஊக்குவிக்க ஆரம்பிச்சோ சமூக வலைத்தளங்கள்ல வந்துட்டு பாத்துதா அவ வந்து அடுத்தடுத்து அவனையே வந்து அவ வந்து வளத்திக்கிட்டா அந்த பயிற் ச்சி வந்து ஓராண்டு இரண்டாண்டு காலங்கள் அவனே தொடர்ந்து செஞ்சதுக்கப்பறோ பாத்திங்கன்னா
ம்
ஒரு நான்காவது படிக்கும்போது ஒரு மாநில அளவுல் ஒரு போட்டி வந்து நடைபெற்றது என்னுடைய தந்தையார் மூலமா அத வந்து எங்களுக்கு தெரிய வந்தது செரி சு சும்மா கூட்டீட்டு போலா அ தம்பி வந்து அ கடைசி சி ஆறு மாதங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வரஞ்சிட்ருந்தா பள்ளி அளவுல இரண்டு மூன்று பரிசுகள் வந்து ஜெயிச்சிருந்தா செரி நம்ம ஒரு வாய்ப்பு வந்து சும்மா குடுத்து பாப்போமே அப்டின்னு சொல்லீட்டு அவ சிறு பையந்தா அ நானு நான்காவது படிச்சிட்டுன்னா செரின்னு சொல்லி ட்டு மாவட்ட அளவுல நடைபெற்ற ஒரு ஓவிய போட்டிக்கு வந்து நாங்க போயிருந்தோ எங்கப் போட்டி நடந்தாலுமே சிறு வயது முதலே இந்த திருக்குறள் ஒப்பிவித்தல் அந்த மாதிரி எல்லா கூப்பிட்டு போவோ சேரி இது ஒரு மாற்றமா இருக்கட்டுமே அப்டின்னு கூப்பிட்டு போகும்போது பார்த்தா யாருமே எதிர்பாக்காத அளவுக்கு மாநில அளவ் உள்ள முதல் பரிசு வந்து வாங்கனா மும்பைல இருக்க கூடிய ஒரு கண்காட்சில வந்து தம்பியோட ஓவியம் இன்னைக்கு வரைக்குமே அ நினைவா வந்து வைக்கப்பட்ருக்கு அதுபோக கு அவனுக்கு வந்து நெறயா அவார்டு பணம் ஆ காசோலைகளு வந்து குடுத்தாங்க ஆ பெரிய அளவுல தொலைக்காட்சிலலா வந்து பிரபல படுத்துனாங்க அப்பதா நா நெனச்சே அ நம்ம சிபிஎஸ்இ கூல்லயே விட்ருந்தோம்னா வெறு படிப்பு மட்டுந்தா தொரந்துருக்கு மகனனுடைய திறமகள் வந்து வெளிக்கொண்டு வந்தது வந்து அரசாங்க பள்ளி தா அப்டின் சொல்லிட்டு அதுல இருந்து தொடர்ந்து அவனுக்குள்ள இருந்த தனி திறமைகளு வந்து எங்களுக்கு நாங்க கண்டிப் படிக்க ஆரம்பிச்சோ ஒரு ஆறாவது படிக்கிற வரைக்குமே அரசாங்க உதவி பெறும் பள்ளில தா படிச்சா ஏழாவதுக்கு வந்து நாங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு வந்து மாறிட்டோ
ம்
இப்ப பத்தாவது முடிச்சு பதினொன்னாவது போறா
ம்
த்தாவதுல வந்து ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண் எடுத்து பள்ளியிலேயே இரண்டாவது சிறப்பு மாணவனாவு மாவட்டத்துல நான்காவது பரிசு வந்து வென்று எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் பட்ட துன்பங்கள் எல்லா மகிழ்ச்சியாக மாறிய தருணம் வந்து மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறா அமைந்திருந்தது தோழி
பரவில்லையோ தோழி பரவில்லைங்க தோழி உங்களுக்காக உங்களோட அந்த திறமைய வந்து இது பண்றதுக்காக தா வந்துட்டு கடவுளா பாத்து உங்களுக்கு சேரி அ இதுல இருந்தா வந்து அந்த திறமைய வந்து வெளிவராது அப்டிங்கிற காரணத்தினால வந்து இப்டி ஒரு ஆப் பர்சுனிட்டி வந்து காமிச்சு குடுத்துருக்காங்க இல்லங்களா அந்த வாய்ப்புனால தா வந்துட்டு நெறய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ம்
நிச்சயமா தோழி நிச்சயமா இப்ப அவ வரையறத தாண்டி இந்த கிளே ஆர்ட்ன்னு சொல்லுவாங்கல தோழி இந்
ஆமா
அ அத வா கடைகள்ல வாங்கிட்டு வந்து அத வச்சு அவனே பல உருவங்கள உருவாக்குறா
ஆ அப் அப்ப வந்து அந்த மூன்றாண்டு காலம் அரசு பள்ளி வந்து அவனுடைய வாழ்க்கைல பல திறமகளை வந்து வெளி கொண்டு வந்துச்சு உண்மையாவே அது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வா வந்து இருந்துச்சு தோழி
சாப்டிங்ளா கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப வந்து நீங்க சொல்லும் போதுதா எனக்கு வந்து பல விஷயங்கள் ஞாபகம் வருது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இந்த பேச்சு போட்டி அதுக்கப்புற வந்துட்டு அ நெறய போட்டிகள் வந்து நடத்துவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வ கிளப் கிளப்ல நெறய கிளப்ல இருந்த அழுமணி மாரி எல்லா வந்து அவுங்க வந்து இது பண்ணுவாங்க அப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு குறிப்பிட்ட மாணவர்களுக்கோ மாணவளுக்கோ அதுல வந்து திறமை இருந்தது ஒரு பேச்சு போட்டி ஆகட்டும் ஏதோ ஒண்ணு அதுல திறமை இருந்தது அப்டின்னா அவங்க வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு வந்து கூட்டிட்டு போணும் அப்டிங்கறதுல வந்து ரொம்ப ஈடுபாடோட செரின்னு மத்த எந்த இடத்துல வந்து என்ன ஒரு இந்த மாதிரி போட்டிகள் நடந்தாலுமே அது தேசியலவ அ தேசியமா வந்து இது நடந்தாலும் இல்ல மாநில அளவுல வந்து நடந்தாலும் வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி போய் நீங்க பங்கு பெறுங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பள்ளியிலருந்து குறிப்பிட்ட பசங்கள வந்து அனுப்புவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்துட்டு செரி இது அரசு பள்ளியில படிக்க போறோமே அப்டின்னு வந்து வருத்தப்பட்டுட்டுருந்தேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எங்கள் நியூஸ் பேப்பரில வந்துட்டு அந்த அ நான் படிச்ச பள்ளி வந்து நியூஸ் பேப்பர்ல வரும் வருஷம் வருஷம் வரும் ஏன் அப்டின்னு வந்து பா பாத்தீங்கன்னா இப்ப வந்து வந்திருக்க பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப வந்து ஒரு ஒரு வகுப்பு இப்ப ஆறாம் வகுப்பு இருக்கு அப்டின்னா அதுல நல்லா படிக்கிற கொழந்தைய வந்து ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு நாள் பிரின்ஸ் பல் அப்டிங்கற அ ஒரு இது வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு பதவி பதவி கொடுத்துட்டு அந்த ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழந்தைகள் வந்துட்டு அந்த ஸ்கூல வந்து இது பண்ணணும் அந்த பிரின்சிபல் என்னன்ன பண்ணுவாங்களோ அந்த ரோல் வந்து அவங்க இது பண்ணணும் அப்டிங்கிற இது கான்செப்ட் கொண்டு வந்தனால வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல தொடர்ந்தது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுங்களாவே வந்துட்டுருக்கு நானும் நியூஸ் பேப்பர்ல கரெக்டா பாப்பேன் அப்ப வந்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும் பரவால்ல நியூஸ் பேப்பர்லயே வருது நம்ம பள்ளி எல்லா பள்ளியும் அப்டி நியூஸ் பேப்பர்லலாம் அது சீக்கிரமா வந்துராது இல்லைங்களா அப்ப வந்து நம்ப பள்ளிய வந்து பரவாயில்ல வருதே அப்டின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் எங்கள் பள்ளி வந்து நாள்லாம் படிக்கும்போது ரொம்ப ஒரு சின்னதாக தான் இருக்கும் ஒரு ஆ ஒரு மண்ட இது இருக்காது ஸ்டேஜ் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்ச பிரபலம் ஆகறதுக்கும் செரி புது பிரின்சிபல் வந்து நெறைய முயற்சி எடுக்கு க்குறதும் செரி எங்களுக்கு ஒரு நல்ல இதாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தோழி
ஓ நீங்க வந்து கல்லூரி படிப்புல என்ன படிச்சீங்க தோழி
என்னாங்க தோழி புரியலங்க
கல்லூரி படிப்பெல்லாம் அஹ் என்ன இது படிச்சிங்க என்ன துறை படிச்சிங்க
அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு எம் பி ஏ வரைக்கும் படிச்சிருக்கேங்க தோழி ஆ இப்ப வந்து சென்ற ஆண்டு செ சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா எம் பி ஏ வரைக்கும் படிச்சேன் அப்ப எம் பி ஏ லயே வந்துட்டுஇந்த கரசில் பண்ணும்போது இந்த மாதிரி கெஜட் ஆபீசர் கிட்ட இந்த கிரீன்ங்கஸ் சைன் வாங்க சொல்லுவாங்க பிரின்சிபல் கிட்டயோ இல்ல வந்து கொஞ்சம் ஹையர் பொசிசன்ல இருக்கு கிட்ட எக்ஸாம் எழுதுற அந்த கால் டிக்கட்ல அப்றம் எனக்கு தெரிஞ்ச பள்ளி இதே இந்த ஒரு பள்ளி தான் இந்த பள்ளி கிட்ட ஆ போயி பிரின்சிபல் கிட்ட பிரின்சில் அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது லீவ்ங் டைம்ங்கரனால மேம் இந்த மாதிரி ந எம் பி ஏ பண்ணிட்டு இருக்கற மேம் ந கொஞ்சம் உங்க சிக்னேசர் வேணும் அப்டின்னு கேக்கும் போது நான் காயத்தரி மேம் இங்கதான் படிச்சேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்டிங்கும் போது தெரியும் தெரியும் ஞாபகம்ருக்கு ஞாபகம் இருக்குன்னாங்க எனக்கு அப்பவே ஆச்சரியமா இருக்கு என்னன்னா நம் படிச்சு முடிச்சு பத்து வருஷம்பக்கோ ஆயிடுச்சு ஏன்னா வந்துட்டு நம்ப அ அது படிச்சு முடிச்சு லவன்த்து டுவெல்த்து படிச்சு முடிச்சு வரிசையா தான் நான் படிச்சேங்க நடுவுல எதுமே வந்து ஒரு இடை வேலை இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பி பி ஏ படிச்சேன் அதுக்கப்புறம் எம் பி ஏ போட்டேன் அதுக்கப்புறம் சேரின்ட்டு கரெக்டா படிச்சு முடிச்சு ஒரு ஏன்னா ஒரு ஜூன் ஜூலைல பக்கம் முடிச்சாத ஒரு நாலஞ்சு இந்த மாதம் வந்துட்டு வீட்ல இருந்து ஒர்க்ஃபம் ஹோம் மாரிதா பாத்துட்டுருந்தேன் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வரன் வந்தது அப்டே வாழ்க்க அப்டே கொஞ்சோ ஸ்மூத்தா போய்ட்டு இருக்கே டக்கு டக்கு டக்குன்னு அது அடுதடுத்து நடக்கும் போது நமக்கு கமிட்மெண்ட்குள்ளயே இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அந்த மாரி போய்ட்டே இருந்தது நான் வந்துட்டு ஆனா நறைய பேர் கூப்பிடணும்ன்னு சொல்லிட்டு நான் விரும்புனே சேரி ஏன்னா கூட படிச்சவங்களையும் சேரி இல்லன்னா வந்துட்டு நாங்க நா என் கூட அந்த பிரின்சிபல் பழைய பிரின்சிபல் அவுங்க எல்லாத்தையும் கூப்பண்ணும்னு நினைச்சேன் ஆனா வந்து கே எங்களுக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருந்தது வெறும் ஒரே ஒரு மாசோ தான் இருந்தது இடைவேளி ஏன்னா எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட்டை அ இப்போ மார்ச் வந் மாசம் வந்துச்சு அப்டின்னா ரெட்ட வயசு வந்து ஆய்ரும் ஆனா ரெட்ட வயசுல வந்து பண்ணக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால சேரிண்டுன்னு பிப்ரவரிக்குள்ளேயே அவசோ அவசரமா பண்ணும்ன்னு சொல்ட்டு டிசம்பர் பதினாறாம் தேதி பக்கம் நாங்க வந்து கல்யாணம் ஓகே ஆச்சு அந்த ஒரு மாசம் இடைவேளிலயே வந்துட்டு நிச்சயமும் பண்ணி இதுவும் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சுங்க சேரி ஓகே கூப்ட முடில அப்பறோ கேட்டா பாத்துக்கலாம் அப்டின்னு சொல்லி ஏன்னா நறைய பேரவந்து நாங்க வந்து கூப்பிட முடியாம இது பண்ணிட்டோம் அதனால அவுங்க கேட்பாங்க என்ன கூப்பிடல கூப்பிடல அப்டின்னு இல்ல இந்த மாரி
நிச்சயமா நிச்சயமா பல நல்ல விஷயங்கள வந்து பகிர்ந்துகிட்டீங்க அம் நான் வந்து பாத்தீங் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிஸ்ட்டு மேல் படிப் இப்போ வந்து பி எஸ் சி எம் எஸ் சி கணித துறை வந்து படிச்சேன் தோழி எம் எஸ் சி மட்டும் நான் வந்து தொலைதூர கல்வியில தான் படிச்சேன் பி எஸ் சி வந்து காலேஜ்ல படிச்சேன் அதுக்கப்பறோ வந்து பாத் பாத்தீங்கன்னா ஆசிரியை பயிற்சி இது வந்து பி எட் எம் எட் வந்து கல்லூரிக்கு சென்று படிச்சேன் அ அதுக்கப் அப்றோ கம்ப்யூட்டர் அ ஒரு ஆண்டு படிப்பு காலமா வந்துட்டு கல்லூரில சென்று படிச்சேன்
ம்
அதுக்கப்பறோ வந்து பாரத்தீங்கன்னா எனக்கு உளவியல் துறை மருத்துவ ரீதியா அந்த உளவியல் துறியில்ல ஆர்வம் ஜாஸ்தி அப்டிங்கறனால எம் ஏ சைக்காலஜி வந்து தொலைதூர அ கல்லூரில்லாம் படிச்ட்டு அ கணித ஆசிரியா தனியார் பள்ளியில வந்து ஒரு எட்டு டு பத்து ஆண்டுகள் வந்து நா வேல பாத்துட்டு இருந்தன்
மியாவ்
இப்போதைக்கு வந்து நான் என்னுடைய அ தோழினுடைய அலுவலகத்தில் இருக்கு கூடிய சிறு சிறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து அ நான் வந் து ஒரு டீம் லீட்ரா வந்து பல்வேறு கம்பெனிகள்ல வந்து செயல்பட்டுட்டு இருக்கேன் தோழி
பரவாயில்லைங்க தோழி நல்ல ஒரு இது ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்குமே சைக்காலஜி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது திருமணத்துக்கு முன்பு சேரி ஒரு ஒரு வருஷம் ஏன்னா கன்டிநியூசா நம் படிச்சிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் கேப் எடுந்து நான் எம் பி ஏ போட் இதுலேயே இருந்ததுங்க அ போடலான்னு பார்க்கும்போது அதுக் குள்ள திருமணமும் கமிட்மெண்ட் வந்துருச்சு சரிப்பா ஆன அதுக்கப்றோ யோசிக்கல இப்போதைக்கு இந்த குடும்பம்னு ஆனனால அடுத்தடுத்து ஸ்டேஜ் பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்க ஆ சரி பாப்போ படிக்கிறத ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும் அப்டின்னு சொல்லி வச்சிருக்கேங்க தோழி நீ சொல்லவுதா டக்குனு எனக்கு ஞாபகம் வருது
நிச்சயமா தோழி நிச்சயமா எனக்கு வந்து மருத் துவ துறையில தான் வந்து விருப்பம் அதிகம் ஆனால் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமா நான் வந்து அ மருத்துவ துறைக்கு போ முடியல சோ ஆசிரிய துறையில வந்து அ என்னுடைய பெற்ற ர்கல் வந்து சேர்த்து விட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே அதே துறையில இருக்கறனால அ என்னையும் அதே துறையில வந்து பயிற்சி கொடுத்தாங்க அதுக்கப்ரோ என்னுடைய விருப்பத் த வந்து திருமணத்துக்கு அப்ரோ என்னுடைய கணவர் கிட்ட சொல்லும் போது சரி ஆ குழந்தையெல்லாம் கொஞ்சம் பெருசானனே நிச்சயமா அதை வந்து நிறைவேற்றுவோம் அப்படி சொல்லிட்டு இப்ப சமீப காலமா ஒரு மூன்றாண்டு காலமா நான் வந்து உளவியல் நிபுணர்களிடம் சைக்காலஜிஸ்ட் ஆ கவுன்சிலிங் டாக்டரா வந்து நான் வந்து ஆ வேல பாத்துட்டுருக்க தோழி பகுதி நேரமா பாத்து குடுத் துட்டுருக்க திருமண அ கவுன்சிலிங் மாணவர்களுடைய உளவியல் ஆலோசனைகளுக்கு வந்து எந்த எடத்துல புக் பண்றாங்களோ ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன்ல வந்து கவுன்சிலிங் கொடுக்குறது வந்து என்னுடைய விருப்பத்தின் பேர்ல டாக்டரின் துணை கொண்டு நாங்க பண்ணிட்டுருக்கோ தோழி
பரவாயில்லங்க தோழி நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சிருச்சுங்க இன்னொரு அழைப்புல கண்டிப்பா தொடங்குவோங்க தோழி சரிங்களா
ஆ இன்னொரு அழைப்பு சில நேரம் கழித்து நான் உங்களுக்கு பண்றேன் தோழி
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி நன்றிங்க தோழி நன்றி உம்